ஹலோ
ஹலோ
ஆ வணக்கங்க
ஆ வணக்கம் வணக்கோ
உம் அப்பறங்க
வீட்ல அப்றோ பொழுது எப்டி போகுது போர் அடிக்கிலையா காலேஜ் போயிட்டே இருந்துட்டு
காலேஜ் போயிட்டே இருந்துட்டு அதுக்கப்றோ இப்ப காலேஜ் முடிஞ்சு இப்ப டூ மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க
ஓ டூ மந்த்ஸ் ஆயிடுச்சா அப்ப பழகியிருக்கும்
அப்பறோ அதா அப்றோ என்ன சொல்றதுங்க அப்றோ எதா வீட்ல தா வேல சொல்லுவாங்க அப்றோ தோட்டத்துப்பக்கம் வேல இருந்தா பாத்து அப்பாவுக்கு கொஞ்சோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அவங்களுக்கு ரெஸ்ட் குடுத்துட்டுங்க
பரவால்ல ஏ தம்பி எல்லா வந்து ஒரு வேலை செய்ய மாட்டிக்கிறா ரொம்ப கவலையா இருக்குது வந்தானா ஃபோன் நோண்டிட்டே தா படுத்தே இருப்பா சாப்ட்ட வட்டல கூட கழுவமாட்டிகுறா
சேரி செரிங்களா அப்டி இருக்க கூடாதுங்க ஆ இல்ல அது பாத்தா நாளைக்கி
கேட்ட என்னமா தெரியுமா எங்க அப் பா இத எதாச்சு வந்து ஹெல்ப் பண்ண சொன்னா நா டாக்டர் படிக்கிறே எனக்கு இதெல்லா தேவயே இல்ல அப்டின்னு ஒரு
அல்ல அப்டியெல்லா சொல்ல கூடாதுங்க நாளைக்கு இத நம்பியே நாம்ப வந்து இரு முடியாதுங்க நாளைக்கு என்ன வேணாலு நடக்கலாங்க நம்ம விவசாயம் வந்து பேக்ரவுண்ட் மாறிங்க நாளைக்கி அத வச்சு நம்ம சாப் புற்ற மாறி இருந்தாலு இருக்கு கரண்ட் சுச்சுவேஷன்து எப்டி வேணாலு மாறலாங்க
ஆமா ஆமா ஆமா
நம்ப
என்னதா படிச்சாலுமே நம்ம அடிப்பட அதுல்ருந்துதா வந்துருக்குறோ
பேக்ரவுண்டு அப்றோ பாட்ட பூட்னெல்லா அதுல்ருந்து வந்துவீங்க நம்ப அத மறந்துட கூடாதுங்க பாத்தீங்கன்னா நம்ம கலாச் சாரத்த நம்ம மறந்துறக்கூடாதுங்க எங்க போனாலுமே அந்த இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ அந்த கோயில் சைடல்லா கும்மியா இப்ப தா நம்ம கலாச்சாரத்த எல்லா இன்ன கொஞ்சோ மீட்டு எடுத்துட்டு இருக்காங்க ஏனா அதெல்லா அழிஞ்சு போக கூடாது இல்ல நா போமாட்டேங்க இல்ல இல்ல அதுக்கு அதிகமா போறதில்லைங்க ஏனா நா இந்த மாறி விஷேசோ நல்லது கெட்டதுக்கு எல்லாமே நா போயிரு வங்க ஏனா அப்பத்தா நாளைக்கு ஏதோ கொஞ்சோ சொந்த பந்த தள்ளி எல்லா இப்டி பயன் இருக்கா அப்டியேதா நா அவளுக்கு நல்லது கெட்டத்துக்கு வரான்னு இருக்கணுங்க அப்பறோ ஒன்னுமே இல்லாம நாம வீட்டு விட்லயே அடஞ்சு கிடக்ககூடாதுல்லாங்க போனு லேப்டாப்பு சும்மா அதையே பாத்துக்கிட்டுங்க நாலு பக்க வெளிய போகணுங்க அப்பறோ எதோ தோட்டத்து பக்கவேலை இருந்தாலு நம்ம பாக்கணுல்லங்க
ம் ம் கரெக்ட் தா போன்ல அதிகமா பாக்க மாட்டிய நீ
நா அதிகமா பாக்க மாட்டேங்க இப்ப பொழுது போறக்குன்னா படங்க இது பாப்போங்க அப்பறோ அத அதிகமா பாக்குறது இல்லைங்க அதிகமா நா அப்பறோ காட்டுலயேதா ஸ்பென் பண்ணுவோங்க
ஓகே ஓகே ஓகே சின்ன வயசுல இருந்தே வேல செஞ்சு பலகிட்டா அது அப்டியே
ஆமாங்க வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்பா போச்சுங்க வீட்டுல அப்பா ல்லா நாளைக்கு என்னால முடியலன்னா நீதான் பாக்கணு அப்டின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்பறோ நானு கூட போய் கொஞ்சோ ஆமா ஆமாங்க அவிங்கலுமே சின்ன வயசுல இருந்தே டாக்கு நல்லல்லா போறே ஆமாங்க அவங்களுக்கு போனல இருந்து அவங்க சின்ன வயசுல இருந்து பண்ணுங்கட்டு இப்ப எனக்கு அதே சொல்லு சொல்ட்டே
உம் ம் ம்
இப்போ அப்டியே சுத்திட்டு இருக்கீங்க
சர் சர் செரி
என்னதான் நம்ம இப்போ ஒரு ஜாப்கே போனாலுமு நாளக்கு அத நம்பி இருக்க முடியாதல்லங்க
அக்காவும் அதான் சொன்னாங்க அ வந்துட்டு தம்பிக்கு வந்து இந்த மாரி அப்டி வெளியே ஜாப் போறக்கெல்லாம் இஷ்டோ இல்ல
அதா அதாங்க
அவன் வந்து இப்டி வீட்லயே இருந்து பழகிட்டான் தோட்டம் இப்டி இப்டின்னு அப்டின்னாங்க
அப்டின்னு இல்லைங்க வெளிய போனா போலாங்க
இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு கல்யாணம் பண்ற வரைக்குமாது வெளியே போகற சூழ்நிலைதான் வேலைல இருந்தா தான் பொண்ணு தராய்ங்க எத்தன ஏக்கர் காடு இருந்தாலும்
ஆமா மா அதுதான்க்க இப்பத்த கரண்ட் சுச்சுவேஷனுங்க அப்புறோ அதுக்காக அப்புறோ நானும் ட்ரை பண்ணுங்க யூ ஜி லயுமு அதுல பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது எல்லா ரொம்ப ஸ்கில் இருக்கிற வ தான் எடுத்து க்கறாங்க நீ எவ்வளவுதான் ஜிஜிபியாவோ நீ எவ்வளோதான் பெரிய ஆனாலும் நான் ஒரு எட்டு குல்ல தான் வச்சிருக்கேங்க
எட்டு பரவால்லயே அவ்ளோ கம்மி இல்ல மோசோ இல்ல
ஏல்ரயாட்ட வச்சிருந்தங்க அதிகபட்சோ ஏழு குல்லங்க அப்பறோம் ஆ அதுவும் அடிக்கி படிப்பு படிப்பு நுல்லா இருக்குமாட்டேங்க போதான் பாடறு பாஸ்ல இருப்பங்க அதிகபட்சா மிடிமா படிச்சு
உம் ம் செர் செர் செரி
எவ்ளோதா படிச்சாலு அங்க கடைசில பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ல்ல நல்ல ஸ்கில்லு இருக்கறவங்களதா எடுத்துக்கிறாங்க
அதெல்லா ஸ்கில்லுன்னு சொல்ல முடியாது நல்ல ஒரு பேச்சு திறமை
ஆமாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்றோ நல்லா டைமிங் லக்கு நல்லா இருக்கனுங்க
லக்கு நல்லா இருக்கனு ஆமா அது ஒரு பக்கோ
ஆமாங்க எவ்ளோதா ஸ்கில்லு வச்சிருந்து நீ எவ்ளோதா சிஜிபி அது வச்சிருந்தாலு எடுத்துக்க மாட்டாங்க அளவுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கனுங்க
ஆமா
இப்ப எங்கோட படிச்சீங்கல்லா மே த்ரீ இயர்ஸ் படிச்சுங்க கோர்ஸுங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு பா காவாசி பேர் எடுத்துருப்பாங்கங்க
ம் ஓ ஒரு கிளா இப்ப ஒரு கிளாஸ்ல அம்பது பேர்னா அதுல காவாசி பன்னெண்டு பேருதா எடுத்திருக்காங்களா அ அறுவது பேர்ல இப்ப காவாசினா அவ்ளோதா எடுத்திருக்காங்ளா
ஆமாங்க பிளேஸ்மண்டு ரொம்ப டல்லாயிடுச்சுங்க அப்றோ இன்ஜினியரிங் கூட கொஞ்சோ எல்லா காம்படிட் அது நெறைய வந்ததுங்க
உம் அப்படி பாத்தா ஒரு கம்பெனிக்கு ஒரு பத்து பேர்னாலு
இல்ல அப்டி சொல்ல முடியாதுங்க ஏனா இவிங்க இன்ஜினியரிங் கூட காம்டிட் பண்ணி எடுத்தாங்க அதுவுமில்லாம பி ஜி கோர்ஸ்க்வா அவிங்களோட காம்படேட் பண்ணி எடுத்தாங்க அல்ல பாத்தீங்கன்னா அஞ்சு ரவுண்ட் வப்பாங்க ஒவ்வொ இல பாத்தீங்கன்னா கோடிங் தனியா அதுக்கப்றோ இன்ட்ரிவியூ தனியா அதுல பாத்தீங்ன்னா பாதி பேர் அந்த ரவுண்ட்லே நெறைய வெளிய வந்துருவாங்க உள்ள போறக்குள்ளயு அப்றோ அதுலோ செலக்ட் ஆகி போறங்கியு மூணு மாசொ இன்டர்ன் மாரி குடுப்பாங்க மூணு மாசொ இல்ல சிக்ஸ் மந்த்துங்க அதுலயுமே இன்னு ஃபில்ட்ரு பண்ணுவாங்க
ஓகே ஓகே ஓகே
அதுல ட்ரைனிங் பண்றப்போ அதுல ஒரு டெஸ்ட் வப்பாங்க அதுலயு செலக்ட் ஆவலினா அப்றோ மொத்தமா வெளிய வந்துரனு அதுலயு யாரு ஸ்கீல் போல்லா போ இன்டர்ன்ல போறானோ அவந்தா பர்மனன்டா உள்ளருக்ற மாரி எட்ப்பாங்க
செரி செரி செரி இப்ப இன்டர்ன் போனீங்ளையு வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்லைனா தூக்கிருவாங்க
ஆமாமா கண்டிப்பாங்க ஏனா அந்த அளவுக் காயிருச்சுங்க இந்த ஏ ஐ வரக்கு முன்னாடி வேணா எதோ கொஞ்சோ பர்மனன்ட்னு சொன்னாங்க அது வந்தங்காட்டி அது ஃப ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேலைய அதே பண்ணிருதுல்லங்க அந்த கோடிங்ல இருந்து இப்போ மொதலேலா ஓப்பனா சொல்ணும்னா எல்லா காப்பி பேஸ்ட் தாங்க வேற ஒன்னுமே கெடையாதுங்க கோடிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அத நம்பித்த நானே அப்டித்தா பண்ணி ட்ருகுங்க எல்லா காபி பேஸ்ட் தாங்க எந்த கோடிங்கா இருந்தாலு ஃபை டன் சி சி பிளஸ் பிளஸ் போன்ற அனைத்து கோடிங்ளயுமே இப்ப அதவுட இப்ப அட்வான்ஸ் ஆகி போச்சுங்ளே ம் ஃபுல்லா ஃபோன்லயுமே எல்லாமே இப்டி ஆயிடுச்சுங்க பேக்கண்ட் ஃப்ரன் டுன் எது பண்ணாலு நாங்க ஒரு எக்ஸாம்பில்க்கு நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணொங்க ஃபைனல் இயர்லங்க ஒரு ஷாப்புக்கு வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி குடுக்குறதுங்க ஒரு எலக்ட்ரிக் ஷாப்புக்குங்க அதுக்கு பாத்தீங்ன்னா விஷ்வல் ஸ்டுடியோல பண்ணங்க
ம் ம்
அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஏ ஐ வச்சு அந்த வெப்சைட் போட்டு குடுத்துட்டுங்க ஃப்ரண்ட் அண்டு பேக்கெண்டுங்க அதுக்கு டாக்குமெண்டேஷன் பி பி டி எல்லாமே பி பி டி உர்பட எல்லாமே ஃபுல்லாவே இது ஹெல்ப் பண்ணிருச்சுங்க
ஓகே ஓகே ஓகே இப்போ வந்து நீங்க படிச்சது எல்லாமே என்னது பி எஸ் சி என்னது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஓகே ஒகே இதுலே ஏ ஏ ஐ ல்லா வந்துருமே அதல்லா எடுத்திரு க்லாமே நீங்க போகும்போதே ஏ ஐ ல்லா இருந்துருக்குமே
அது வந்துச்சுங்க பட் நா வீட்ல பி ஜி பண்ணு ரெண்டு வருஷொ படிக்கணு அப்டின்னாங்க அதனால த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டு அப்பறோ மீ எல்லா ரெண் டூ இயர்ஸ் எடுத்துக்கலானு அப்பறோ இதே எடுத்துட்டுங்க இன்ஜினியரிங்த போலான் இருந்தேங்க அதுவ்மே அப்போ ரொம்போ காம்டிஷேன் அதிகமா இருந்துதுங்க நெறைய டொனேஷன் அப்டி இப்டின்னு போயிட்டுருந்துது அப்றோ அத எடுக்கலைங்க
ம் இப்ப நீங்க வந்து இது ஆர்ட்ஸ் படிக்கிற காலே ஜ்லே வந்து இன்ஜினியரிங்லா ரொம்பவே டொனேஷன்லா கேட்ருப்பாங்க
ஆ இது அப் ப்ளேடே இதுங்க
ஓ சேரி சேரி சேரி
அப்பறோ இதே எடுத்துட்டங்க
ஓகே ஓகே ஓகே இப்ப உங்களுக்கு எல்லாமே கோடிங்கு சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா
ஆமாங்க
எல்லாமே உண்டா
அது எல்லாம் உண்டுதாங்க அது எல்லாமே படிச்சங்கே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பி எஸ் சி ல சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ்ன்னு ஒரு கோர்ஸ் படிச்சங்க
ஓகே ஓகே பாறக்கல் எல்லாமே தெரியும் உங்களுக்கு
ஆ ஒரு ஓரளவுக்கு தெரியுங்க
ஓகே ஓகே ஒகே இப்போ இது எல்லாம் பழசு ஆயி போச்சுல்ல இன்னும் இத தாண்டி எதேதோ கேட்கு
ஆமாம்மா அது இன்ன நிறைய அட்வான்ஸ் ஆயிருச்சுங்க இது எல்லாமே பழசாகி போச்சுங்க
இந்த கிளவுடு இது ஏதோ சம்திங் ஏதோ சொல்றாங்கள எஸ்கியூயெல் லு அ கல் ஆமா அதான் இப்ப அதிகமா கேக்குறாங்க போல
ஆமா கேக்குறாங்கங்க அதுமே இப்போ அதிகமா கொஞ்சம் இல்லைங்க வேக்கண்ட எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு தான் சொன்னாங்க
ஒகே ஒகே இப்ப ரெபரன்ஸ்ல எல்லாமே கூட போலாம்மாட் இருக்குது ஐ டி ல ரெஃபரன்ஸ் செல்லுபடி ஆகாதுங்கறாங்க ஆனா நிறைய பேர் பாத்தா ரெஃபரன்ஸ்ல போனோன் போனோங்குறாங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல ஒன்னும்
இன்னுமா போற போயிட்டு இருக்குங்க கரண்டு சிச்சுவேஷன்
ம் ம்
இப்ப இதுக்கு ரொம்ப காம்படிஷன் அதிகமாயிடுச்சுங்க அ ஐ டி செக்டாருக்கு போறது பாத்தீங்கன்னா எந்த கோர்ஸ் படிச்சவங்களோ இதுக்கே போறதுக்குதான் ட்ரை பண்றாங்க எல்லாருமே இதத்தான் எதிர்பாக்குறாங்க சேலரி ஹை பீக்கா இருக்கும் அப்படின்னு
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே
சரி ஒகேங்க நன்றி வணக்கங்க
அ வணக்கம்
ம்